சாப்பாட பத்தி சொன் எனக்கே சாப்பாடு சாப்டணும்னு ரொம்ப டெம்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது சாப்பிடணுமே அப்டி தோணுது இந்த கல்யாண வீடுகள் எனக்கு கல்யாண வீட்டுல சாப்பிடுறதுதான்ப்பா ரொம்ப பிடிக்கு நார்மலா ஹோ ட்டல் சாப்ட புடிக்கு இல்லன்லா சொல்லல ஆனா அந்த கல்யாண சாப்பாடு சாப்பிடுறதுல அதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷ
நல்லா இருக்கு அது எதுக்கு தெரியுமா காசு குடுக்காம சாப்படுறோல
ஏ அப்டின்னு இல்லல்ல இருந்தாலு ஒரு
எனக்கு அப்டித்தான் என்ன தெரியுமா அந்த ஒரு சந்தோஷோ எதுக் குன இவ்ளோ ஆயிட்டம் காசு குடுக்காம ஃப்ரீயா கெடைக்குதுல
ஆஆஆ
இதே இது ஹோட்டலுக்கு போனா அத ஆர்டரு பண்ணி இத ஆர்டரு பண்ட்டு ஆ ஐய்யோ காசு வேற எ வ்வளோ வருதுன்னு தெரியலையே அத நினைச்சே பாது இறங்காது உள்ளக்க
ஆமா உண்மதா தெரியாது அதுவு நாலா வந்து ஒரு தெரியாத தெரியாதவங்க கிடையாது எங்க வீட்டுக்கு எதுதாப்புல இருக்கவங்க அவங்க சும்மா ஒரு அ கூப்டணும்னு கூப்ட்டாங்க ஏன்னா க அட்லீஸ்ட் பழகுவோல அப்படினு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க செரின்னு சொல்லிட்டு போனோ அங்க எனக் அவ் அவங்க அவங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தவிர வேற யாரையுமே எங்களுக்கு தெரியாது அவங்க வீட்ல அப்போ அவங்க வந்து சார் சாப்டுங்க ரொம்ப தேங்க்ஸ் ங்க நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க போய் சாப்பிடுங்க அப்டி சொன்னாங்க அந்த கல்யாணத்துல எங்களுக்கு யாரையுமே தெரியாது பஃப் பே சிஸ்டம் அதுவு சூப்பரா வச்சிருந்தாங்க மெனுலா லைக் வெ ஜிடபிள் பிரியா மஷ்ரூம் பிரியாணி பன்னீர் கிரேவி அப்றோ இந்த ரொமாலியா ரொட்டி தோசையிலே வித்தியாச வித்தியாசமா லைவா தோ ச சுட்டு தரது அந்த மாரி நெறைய ஐட்டம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேல சூப்பு அது இது டு எனக்கும் ஹஸ்பண்டக்குல்லாம் ரொம்ப ஜாலி என்னன்னா தெரிஞ்சுவங்க கல்யாணத்துக்கு போனா கூட கூச்சமா இருக்கு திரும்ப திரும்ப போய் பிரியாணி சாப்பிடுறதுக்கு திரும்ப போய் ஒரு ரொட்டி சாப்பிடணும்னா கொஞ்ச குச்சமா இருக்கு எங்களுக்கு யாருனே தெரியாதா நாங்க பாட்டுக்கு நாலா வந்து வேற எதுவுமே வாங்கல பிரியாணியு அந்த ரொட் டி ஒண்ணு வச்சிருந்தாங்க ரொமாலியான்னு சொல்லிட்டு அதையும் அந்த பன்னீர் கிரேவியு திரும்ப திரும்ப வாங்கி வாங்கி சாப்ட்டுடு இருந்த அப்றோ என் ஹஸ்பண்டக்கு வந்து அங்க ஒரு சீஸ் ரோல்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க அது அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அ நா ங்க ரெண்டு பேரு கூச்சமே படல செரி நம்ம யாரயு இவங்கள திரும்ப வந்து பார்க்க போறதில அப்டி சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேர் நல்லா சாப்ட்டு வந்துட்டோ
ம் நல்லாருக்கு அதெல்லா ஒரு அதா அதாவது அதாட ஹஸ்பண்ட் கூட சாப்டறது ஒரு தனி ஃபீல் தா
ஆமா ம் அவங்க நம்ம கூட கம்பெனி கொடுத்து சாப்டும் போது நமக்கு கொஞ்ச
ம் ஆமாமா அது என் ஹஸ்பண்ட் சும்மா சும்மா சண்ட போடுவாங்க ஆனா சாப்பாடு விஷயத்துலனா கூட்டிட்டு போனோம்னா நெறைய வாங்கி தருவாங்க நாதா வேணா வேணான்னு சொல்லுவே சாப்ட்டுட்டு நாங்க ஜஸ்ட் வந்து சும்மா வந்து அ எங்கயாச்சு இவங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கு நல்ல சைடிஸ் எல்லா வாங்கி குடுத்துருவாங்க நல்லா சாப்ட்டுட்ருப்பே
ம் அதா இவங்களு மத்ததுக்கல்லா கூட காசு பாப்பாங்க இது எதுக்கு இந்த ட்ரெஸ் இப்போ அப்டி சொல்லுவாங்க ஆனா சாப்பட ஏதாவது கேட்டோன்னா மட்டு சரி வாங்கிக்கோ வாங்கிக்கோ சாப்பாடுக்கு கணக்கு பாக்காத ஆனா நா அங்கதா போய்
ஐயோ ஏ வாழ்க்கையில நா ஒரு தடவ கே எம் எஸ் திருச்சியில நா வந்து விகாஸ்னிய பிரெக்னன்டா இருந்தே அப்பம் போது வந்து ஒரு பிரியாணி எனக்குமே நா சாப்ட்டதே இல்ல ஆ சாப்புடுவே அவ்ளவுதா அவ்ளவுதா என்னால சாப்பட முடியுமே ஒண்ணு ஆனா வாங்கி ஃபுல்லாலா சாப்படவே மாட்டே ஆனா வந்து அன்னைக்கு மட்டு என்னா பண்ணனா எனக்கு சரியா இந்த வார்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனே அங்க போயிட்டு அங்க சரியான வாமிட்டு நானு காலையிலயே போய்யி இந்த டெஸ் டு குடுப்போம்ல குடுத்ததுலே எனக்கு சரியான வாமிட்டு பிஃரெக்னன்டா இருந்தே ரொம் ப வாமிட்டு அப்ப என்னா பண்ணே ஆ என்னய எங்கயாது நல்ல ஹோட்டல் கூட்டிட்டு போங்கன்னே வாமி பண்ணிட்ருக்க ஹோட்டல் கூட்டிட்டு போங் கற ஆப்டினாங்க இல்ல என்ன கூட்டிட்டு போங்க அப்பின்னே கே எம் எஸ் கூட்டிட்டு போனாங்க ஆ பிரியாணி சாப்பிறியா அப்டின் ட்டு பிரியாணி ஆர்டரு பண்ணாங்க ஏ ஹஸ்பண்ட் ஒரு வாய் கூட வைக்கல வேணாட்டாங்க ஒரு பிரியாணி ஃபுல்லா சாப்ட்டுட்டே ஒரு பிரியாணி ஃபுல்லா சாப்ட்டு ஆ அதுக்கப்பற இந்த இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதையு சாப்ட்டுட்டே அவங்க சொல்றாங்க உம்மா எப்படி சாப்ட்ட இல்ல எனக்கு ரொம்ப பசிச்சிருச்சு அப்படின்ன உனே அப்பதா அந்த பிரெக்னன்ட் பறது தெரியாது போல சாப்பறதே வந்து உம் அப் இப்ப வந்து வாமிட் வர ஓவர் எடுத்துட்டு இருந்தனால நா சாப்ட்டுட்டு வீட்டுக்கு வர்றே வீ வீட்டுக்கு வந்து ஒரு தூக்கத்த போட்டே பாருங்க அது ஒரு ஃபீல் அப்டியே எங்க மாமியார வீட்டுக்கு வந்து சாப்புடுனாங்க இப்ப ஏய் இவங்க சொல்லிராத அப்பனாங்க நானு இல்ல இல்ல எனக்கு வேண்டா வாமிட் வருது அப்டி சொல்லிட்டு படுத் தூங்கிட்டே நல்லா அதுவு பிரியாணி சாப்ட்டு ஒரு தூக்க தூங்கனா அது ஒரு தூக்கோ நல்லா இருக்கு
எனக்கு நீங்க அந்த சாப்பாடுன்னு சொல்லும் போது சின்ன வயசு ஞாபகதா வரு நா சின்ன வயசுல இருக்கும் போது எங்க வீட்ல வந்து ஞாயித்திகெழமனா வந்து காலையில எந்திரிக்கிறது லேட்டு ரொம்ப லேட்டு பதினோரு மணிக்கு எழுந்திரிப்போ ஆனா காலையில சாப்பாடு சாப்படவே மாட்டோ நேரா அந்த மத்தியான சாப்பாடு போயிட்டு அப்ப மத்தியான சிக்கன் கிரேவி ஏதாவது வச்சிருப்பாங்க அப்டியே அந்த அந்த வாசனை அடி க்கும்போதா எந்திரிக்கிறது எந்திரிச்சிட்டு அடிய ஒரு மணிக்கு பன்னெண்டர மணிக்குல்லா தட்ட தூக்கிட்டு நின்றுவோ மத் மத்த நாள்லா மூணு மணி ஆனா கூட சாப்ப்ட்ற இந்தா வரே இந்தா வரேன்னு சொல்லுவா ஆனா அந்த நான்வெஜ் போது அப்படியே பன்னெண்டு மணி மணிக்கு ஒரு மணிக்கெல்லா உக்காந்து சாப்ட்டுட்டு அது டிவி பாத்துட்டே எல்லாரு சேந்து சாப்புடும் போது இது ஒரு மாரி நல்லா இருக் இ சின்ன வயசுலல்லா இப்போ ம்
அது ஒரு ஃபீல் தா எப்போதுமே
ஆமா அந்த டி வி பாத்துக்கிட்டே ஏதோ ஒரு படத்த போட்டுட்டு மத்தியான ஆயிட்டா மூணு மணிக்கு மேல படம் போட்டு பாத்துட் டு ஏதோ ஒண்ணு நம் பாட்டுக்கு பண்ணிட்ருப்போ
ஆமா ஆமா இப்ப எல்லாமே நா சின்ன வயசுலருக்கும் போது அப்படின்னா நா இருக்க மாட்டே ம் அப்பப்ப சாப்பிடுவே அப்டியே இருப்பே ம் இப்பமும் வந்து அப்படிதா எ ஹஸ்பண்ட் வரும்போது எல்லா வருவாங்க சும்மா சாப்பிடுவோ அப்டியே இருப்போ
அ
அவுங்க ஃபாரின்ல இருக்கனால எப்பயாச்சு தானே வர்றாங்க அதனால எங்கேயாவது பொயிட்றது நாங்க
ஆமா
ம்
அதுக்கு அது உங்களுக்கு அதுவே வந்துட்டு ஆ நேரோ சரியாருக்கு நீங்க அதுவு ஃபாரின்லருந்து வராங்க அப்படின்னா சோ வே யார் வீட்டுக்காது போறது ஃபங்க்ஷனுக்கு போறது நம்மோ வந்திருக்கும் போதா அது இதுன்னு சொல்றது வீட்டுக்கு யாராவது வருவாங்க ம்
ம்
அந்த மாதிரியே பொழுது ஓடி பேயரு உம்
ஆமா ஆமா
ஓகே ஓகே ம் பாப்பாலா தூங்குறாங்களா ரொம்ப அமைதியாருக்கு
ஆமா ஆமா தூங்கல அவுங்க எல்லா விளையாண்ட்டுட்டு இருக்காங்க வெளிய
ஓ சேரி ஆ நீங்க மத்தியான நேரத்துலல்லா தூங்க மாட்டீங்க
ஆம் இல்லல்ல நானு நல்லா தூங்கிருவே அந்த மதியானோ தூங்கு அப்பிடி தூங்குவே
ம் அதா மத்தியானோ தூங்குறது ரொம்ப நல்லாருக்கு ஆனா எனக்குமே மத்தியானோ தூங்க ரொம்ப புடிக்கு ஆனா கொ நைட்டு தூக்கோ வராது ஏன்னா வந்துட்டு ஆ இப்ப நல்ல தூங்கி எந்திருச்சுட்டோன்னா நைட்டு அந்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கு சுத் சுத்தமா தூக்கோ வராது ஏதாவது படம் பாக்கணு ஏதாவது ஃபோன் பாகக்கணு கோ அப்டின்னு தோணுறதே இல்ல ரொம்ப போர் அடிச்சா மட்டுதா தூங்குறது ம் அது இன்னைக்கி கரண்ட் வேற இல்லையா ஆ அப்டியே அமைதியாருக்கு அதுவே நல்லாவேல்ல
எ உங்களுக்கு
இல்லப்பா அஞ்சு மணிக் மேலதா வரும் போல இன்னு வரல
அய்யய்யோ
ம் நானு அதா எதிர்பார்த்துட்டு இருக்கே ஆனா இந்த கரண்டே இன்னு வரல
சேரி சேரி சேரி
ம் ஏ இப்படி கரண்ட் போதுனே தெரியல முன்னாடில்லா இப்படி போகாது இப்போ என்னன்னு தெரியல இந்தளவுக்கு கரண்ட் போது ஆனா இங்க வெயில் இல்லாதனால கொஞ்சோ தெரியல இன்னைக்கி காலையிலருந்து வெயில் இல்ல ஆனா காலிலருந்து வேர்க்கவு இல்ல அதனால கொஞ்சோ நல்லாருக்கு ம் நக்கல்லா புழம்பிட்டுருந்தா வெயில் பயங்கரமாருக்கு அவுங்க மாடி வீட்ல இருக்காங்களா மாடி வீடோட வெக் க வந்து ரொம்ப அதிகமாருக்கு ஏ பயங்கர வெயிலாருக்கு ஆ அவுங்க ஊர்ல என்னாகுதுன்னா அவுங் ஊர்ல வந்து முப்பத்தெட்டு டிகிரி வரைக்கு வெயிலடிக்குது ஏ சி வந்து முப்பதுக்கு கீழ அதால கொறையவே முடியலையா என்னதா பதினாறுல வச்சாலு கொஞ்ச நேரத்துல மத்தியானத்துல முப்பதா மாறிருதா அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதா அதுவும் என்ன பண்ணு நல்ல பிராண்டட் ஏ சி வாங்கினா மட்டுந்தா தாங்குது இது சாதா ஏ சி சிங்காவு இது வந்து ரொம்பவே தாங்கவே மாட்டேங்குது அது வெயில் அணலா இருக்கு அப்டின்ட்டு சொல்லிட்ருந்தா அந்த ஏர்க் கூலர்லா வச்சா அதுல இருந்து அதுக்கு மேல பிசு பிசுன்னு காத்து வருது நீ கீழ் வீடு பாக்க ணு அப்டின்னு சொல்லிட்ருந்தாங்க
ம் ம் ம்
ம் ம் ம் வீடு பாக்குறதே ரொம்ப பெரிய கஷ்டோ ஆ பாக்கு தெரில வெளிய இருந்து பாத்தா தெரியில ஆனா வெயிலு பயங்கரமான வெயிலு போல பொழம்பிட்ருந்தா
நா சென்னை போயி கருகிதா வருவே போல
ஆமா உண்மேதா ம் நல்லா சன்ஸ்கிரீன் லோஷன் அது இதுன்னு எடுத்துட்டு போயிடுங்க இல்லன்னா வெயில மாட்டிக்குவீங்க
ஆமாமா இப்பதா சன்ஸ்கிரீனுக்கு ஒரு ஜாக்கெட் வந்துருக்கே அது வாங்கி வச்சுருக்கே
ஓ
ஃபுல்லா மாட்டிக்க
நல்லாருக்கு அப்டி ஆமா ஆனா அந்த ஊருக்காரங்க நம்மள பாத்தா வித்தியாசமாருக்கு
ஆமா அத பாத்தா அடா எப்டி தெரியுதுனா குளிர்காலத்துக்கு போட்ற மாதிரியே இருக்கு அத பாத்து எல்லா சிரிக்க சிரிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வெயில் அடிக்குது அவ ஃபுல்லா மூடிட்டு போரா பாரு
அதானே ம் அதுனாலதா நமக்கு வித்தியாசமா இருக்கு அந்த ஊருக்காரங்களுக்கு நம்மள பாக்கும் போது ஏ அப்பா இது என்ன அப்டின்னு இருக்கு ஆனா கொஞ்ச மழ பெஞ்சா உங்களுக்கு கொஞ்ச நல்லா இருக்கு
ஆமா ஆமா
நாங்க எங்க சித்தி வீட்டுக்கு போகும்போதெல்லா இப்டிதா அவங்க வீடு கீழ் வீடா அதனால எங்ளுக்கு தெரியாது கொஞ்சோ வெக்க அதுக்கு முன்னாடி எங்க சித்தி ஒரு மெயினான ஏரியால ஒரு வீட்ல இருந்தாங்க அப்பா அவ்ளோ வெயிலடிக்கு எங்களுக்கு அந்த வீட்ட பாக்கும்போது ரொம்ப இதா இருக்கு என்னடா இப் இப்புடி வெயிலடிக்குது அம்மாடி ஆனா இப்போ அவுங்க வந்து கீழ்வீட்டுக்கு போயிட்டதுனால கொஞ்சோ வெயில் தெரியில ரொம்ப நல்லாருக்குன்னே சொல்லலா வெயில் இல்லாம ஒரு மாரி கு நல்லா இதமா இருக்கு வெ வெயில் அந்த ஏர்கூலர போட்டு படுத்தோனா போது அந்த மாரி இருக்கு முன்னாடி அங்க மாடி வீட்ல இருக்கும் போதுலா அப்டியே அந்த ஏர் கூலர்ல இருந்தே பிசு பிசுன்னு வெக்கையா காத்து வரு ம்
ஓகே மா
ஆ சேரி ம்
ம் ஏ ஹஸ்பண்ட் வேற கால் பண்ணுவாங்க
சேரி சேரி அவங்ககிட்ட போயி பேசுங்க அவங்களுக்கு இப்பதா பகலா நைட்டா
அவுங்களுக்கு நைட் ஆயிடுச்சு ஆஸ்ட்ரேலியால
ஓ செரி செரி ஆ செரிங்க நீங்க அவங் கூட போயி பேசுங்க நம்ம நாளைக்கு பேசலா
ஆ ஓகேங்க பாய் அ